த்துலம்மா
சொல்லுங்கா கேக்குதாக்கா
அ அப்றோ பாத்தீங்கன்னா நா என்னான்ன சாப்டுவனா கேக்கு நறைய சாப்டுவ ஆனா உங்க ஃபோன் நறைய வைப்ரேட் டயிட்ருக்குன் நெனக்றே எ காது கிழியிது இங்க
மெசேஜ் வந்துனேக்கிதுக்கா
வைப்ரேட்ல போடாதீங்க சைலண்ட்ல போட்ருங்க
ஹலோ
அ சொல்லுங்க
அ சொல்லுங்க்கா நீங்க நீங்க நீங்க கொடை கேனல் போனீங்களா உங்ளுக்கு எப்டி இந்ச்சி நேற்று அங்க இன்னானா அங்க இன்னானல்லா பாத்தீங்க ஓகே ஓகே அக்கா ஃபேம்லியோட போய்ரு
ஆ பா நா வந்து கொடைக்கானலந்து ப்ளான் பண்ண எல்லா போகல நாங்க நாங்க எங்ளோட ப்ளானே வந்து வேறதா ஃபஸ்ட்டு பத்தீங்கன்னா பிள்ளையார் பட்டி போயிட்டு அங்கிருந்து திருப்பரங்குன்றம் போனோ
பிள்ளயார்பட்டினா விநாயகர் கோயிலா
ஆமா விலையாரு விநாயகர் கோவிலுக்கு தா போனோ அப்ற பாத்தீங்கன்னா குன்றக் குடி போனோ ஏனா இதுலா வந்து போற வழி தானே அங்க போனு அங்க ஒரு முருகன் கோவில் இருக்கு அங்க போனோ நாங்க வந்து ட்ரிப்ல்லா ப்ளான் பண்ணோனா கணக்கே கடையாது எங்ளுக்கு எப்ப திருப்பி வரணுன் தோணுதோ அப்பதா வருவோ நாங்க ஒரு ப்ளானாவே போ போட மாட்டோ
ஓகே ஓகே ஓகே ஓக்தேக்கா
அப்புறொ பாத்தீங்கன்னா குன்றகுடிக் போனோ அ அங்க இருந்து பாத்தீங்கன்னா குற்றாலம் போனோ குற்றாலம் போனோப்போ பாத்தீங்கன்னா அங்க ஐந்தருவில்லா இருக்கு இல்லையா அந்த ஐந்தருவி சிற்றருவி இந்த மாரி அங்க நெறய சின்ன சின் ன்ன அறுவிலா இருக்
எனக்கும் குற்றாலம் எனக்கும் குற்றாலம் ரொம்ப நாள் ஆசகா ஆனா போ முல என்னால
அஹ இப்ப வந்து சீசன் இல்லன்னு சொல்றாங்க மேபி ஆகஸ்ட்லதா ஸ்டார்ட் ஆகும்ன்னு சொல்றாங்க நாங்க அங்க போயிட்டு என்ன செஞ்சோம்னா அங்கேயே ஒரு அஞ்சு நாள்க்குள்ள தங்கிட்டோ தங்கிட்டு பெரிய வீடு மாரி எடுத்துக்கிட்டோ ஓன்னா சமைச்சு சாப்புட்ற மாதிரி இங்க இருந்து போகும்போது நாங்க திங் ங்செல்லாமே எடுத்துட்டு போயிட்டோ அந்த மொளகாத்தூளு ஆ புளி அ இதெல்லா எடுத்துட்டு போயிட்டு காய்கறியும் இந்த வெஜ்ஜஸ் மட்டும் அங்க போயிட்டு வாங்கிப்போ பெரிய வீடு மாரி எடுத்துட்டோ அந்த வீட் ட்லயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சமையல் செய்யிறதுக்கான பாத்தரொ ஆ கேஸ் மட்டு நம்ம சிலிண்டர் மட்டு நம்ம வாங்கிக்கணு மீதி எல்லாமே அங்கேயே இருக்கு ஆ மிக்சி அந்த வீட்லயே இருக்கு நம்ம வீடு எப்டி இருக் க்கு அதே மாரிதா இருக்கு அங்க அங்கே எல்லாமே இருக்கு அ காட்டு ஏ சி ஃபேன் எல்லாமே இருக்கு டிவி வரைக்கு இருக்கு. நம்ம வீடுமா நம்ம வாடைக் கி வீடெடுத்தா எப்டி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும் சேரு எல்லாமே இருக்கு நம்ம அதுல போயிட்டு நாங்க அதுலதா போய் தங்குணோ நாங்களே வந்து காலையில பா்த்தீங்கன்னா சமைச்சு வச்சிருவோ. சமச்சிட்டு ஒரு அறிவிக்கு போனம் னா அன்னைக்கு நாள் ஃபுல்லு அங்கேயேதா இருப்போ ன்ன இப்ப மெயின் ஃபால்ஸ் போயிட்டம்னா அந்த நாள் ஃபுல்லுமே அங்கேதா இருப்போ ரூம் பாத்தீங்கன்னா பக்கொந்தா அதனால வந்துட் டு மதியொ சாப்டுட்டு மறுபடியு போறது மறுபடியு பாத்தீங்கன்னா நாங்க திருப்பி வரும்போது பன்னெண்டு ஒரு மணிக்குதா வருவோ. ஏன்னா அது வரைக்குமே அங்க ஆள் இருந்துக் ட்டேதா இருப்பாங்க குளிச்சுக்கிட்டேதா இருப்பாங்க பகல்ல குளிக்கிறவங்கள விட நைட் குளிக்கிறவங்க தா அதிகமா இருப்பாங் க நைட்டு தா நல்லாருக்குமா எனக்கு அந்த அருவில குளிக்கிற த்துக்கெலா புடிக்காது நா நின்னு வேடிக்க பாப்பே எனக்கு வேடிக்க பாக் பாக்க புடிக் எனக்கு குளிக்க புடிக்காது அருவில ஹ ஆமா மெயின் அருவிலலாம் ஏன்னா அந்த தண்ணி வந்து ஃபாஸ் டா உழுகுதா அது வந்து எனக்கு பயமா இருக்கு ஆ அதுனால வந்து நா வேடிக்க மட்டும் தா பாப்
தண்ணி தானக்கா வுழுது ஏதோ பராங்கல்லாக்கா வுழுது மேலர்ந்து
சொல்ல முடியாது பாராங்கல்லு கூட விழுவு பாராங்கல்லு பாம்பு இதல்லா கூட விழுவு பாம்புன்னா அந்த தண்ணி பாம்பு மழப் பாம்பு சொல்ற நல்லா அதல்லா வந்து விழுவு
நீங்க ஏக்கா அத அத அந்த அளவுக்கு யோசிக்கிறீங்ளே ஆ இந்த அளவுக்கு யோச்சா என்ஜாய் பண்ண முடியாதே கா
ஆமா நா வந்துட்டு குளிக்கவே மாட்டே வேடிக்க தா பாப்பே மெயின் அருவிலயு சரி எந்த மேலர்ந்து கொட்ற அருவிலல்லா ஆனா ஐந்தருவில மட் டுந்தா நம்ம உக்காந்து அதுல குளிக்கிற ச் மெயின் அருவிலா அந்த அருவி வந்து கொட்டு ஆனா கொட்டி கொஞ்ச தூரோ பாற இருக்கு கொஞ்சோ பெருசா பாறை இருக்கு அதுல தா நம்ம உக்காந்துக்கலா கோ அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அரு வி கொட்டு அப்றோ கீழ போவு நா வந்து ஐந்தருவி மட்டுந்தா எனக்கு புடிக்கு அதுனால போய் ஐந்தருவில மட்டுந்தா உக்காந்துப்பே
ஐந்தருவில எப்டி கா தண்ணி வரும் அது ஐந்தருவியும் வந்து மேலர்ந்து தான கா தண்ணி வரு
மேல இருந்துதா தண்ணி வரு ஆனா குட்டாலத்துல பாத்தீங்கன்னா எடேல வந்து அந்த தடுப்பு கம்பி போட்டுருப்பாங்க எடோ இருக்காது உங்களுக்கு தர இருக்காது ஒரு நாலடி மட்டுந்தா தர இருக்கு அந்த கம்பிய புடிச்சட்டு குளிக்கிற மாரி இருக்கும் ஆனா ஐந்தருவில வந்து பாற இருக்கும் அ மேல வந்து மல இரு ஒம் மலையில இருந்து தண்ணி கொட்டும் அந்த தண்ணி வந்து அந்த பாறையில கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணும் ஒரு அஞ்ச அடி பத்து அடி போல இருக்கும் அந்த பாற அதுக்கப்புறமா அந்த தண்ணி போய் கீழே விழுவோம் அந்த பாறயில வந்து நம்ம ஒக்காந்துக்கலா உங்களுக் புரியுதா நா உக்காந்து அ நம்ம தண்ணி எப்டி நம்ம மொட்ட மாடிலலா தண்ணி எப்டி நிக்கும் மழ பெஞ்ச ஒனே அதே மாரி அத வந்து தண்ணீ இரு க்கும் தண்ணி அந்த வழியாதா போகும் ஆத்துலலா தண்ணி போகுதுல்ல அதே மாரி அதுல தண்ணி போகும் மேலந்து தண்ணி கொட்டி கொஞ்ச தூரோ வரைக்கும் ஆறு மாரி தண்ணி போகும் ஓடும் தண்ணி ஓடும் நா அந்த ஓடுற ஒக்காந்துருவேன் மீதி எல்லாரு வந்து வேடிக்கை பாத்துட்டு எல்லாரு குளிப்பாங்க ஆனா நா குளிக்க மாட்டேன் நா அதுலதா போய் ஒக்காந்துப்பேன் ஒக்காந்துட்டே இஷ்டத்துக்கு எதனாச்சும் வரவங்க போறவங்கல்லா வேடிக்கை பாத்துட்டு அந்த மாதிரி உக்காந்துருப்பேன் அ ஜென்ட்ஸ் தனியா குளிக்கறது லேடிஸ் தனியா குளிக்கிறது இருக்கும் நான் ரெண்டுத்துக்குமே அந்த ரெண்டு இதுலுமே வந்து இங்க பேபமிலி ரெண்டு பேருமே நிற்பாங்க ஆனா நானமட்டும் போய் உட்காந்துடுவன் என்னை திட்டுவாங்க நீ எதுக்காக வந்திருக்க எதுக்காக வந்திருக்கேன்னு அதனால எனக்கு அந்த அறிவியில குளிக்க பக்கிறதுக்கு பழ்ப்டிக்காது எனக்கு வேடிக்கை பக்க மாட்டு தான் பிடிக்கும்
அது என்னாவோ ஆரம்பத்துல இருந்தந்து நீங்க அப்படி பழகிட்டீங்களா என்னானு தெரில
ஆமா அப்பு ற பாத்தீங்கன்னா அந்த படகு சவாரி இதெல்லாம் போறாங்கல்ல அதெல்லாம் எனக்கு புடிக்கும்
அதுலயாச்சும் போவீங்களா இல்ல அதுவும் பயம்மா போர வழியில கவர்ந்துடுமானுட்டு
கவுந்து என்னமோனுட்டு பயம் தான் இப்பயுமே ஆ திட்டி திட்டி தான் அழைச்சிட்டு போவாங்க ஜக்கெட்ளாம் போட்டு போட்டுஞஉ விட்டுதான் அலச்சிட்டு போவாங்க இருந்தாலும் கொஞ்சம் பயம்தான் கொஞ்சம் தூரம் போனோனே நான் திரும்பிடுங்கன்னு சொல்லுவேன்
இது வரைக்கும் போய்யிருக்கிங்களா அக்கா
போயிருக்கேன் நான் வந்து கன்னியாகுமரி போகும்போது அந்த திருவள்ளுவர் சில இருக்குல்ல
ஆமா ஆமா
அதுல வந்து போட்ல போய் போயிருக்கே இப்ப நார்மலா அந்த போட்டு சப் கொடைக்கானல்ல வந்து போட் சவாரி போனோ அதுல பாத்திங்கன்னா பாதீல்யே திரும்பிடுங்கன் சொல்லுவே எனக்கு பயோ ரொம்போ தூரல போகாதிங்க திரும்பிடுங்க அவுங்க வந்து அர மண் நேரோ டைம் எடுத்து பண்ணுவ போறதுக்கு கா ம நேரோ வரதுக் கா மண் நேரோ
ஆமாகா அதுக் தகுந்துதா ஆ அதுக்கு தகுந்த மார் தாங்க அமௌண்ட்டு வாய்ன்க்குவாங்க அவுங்க நீ அதுக்குள்ளயே திருப்பிடுங்கனா எப்டி
நா திருப்பிடுங்கன் சொல்லிடுவே எனக் போவாதீங்க ரொம்ப தூரம் லா அப்டீன்னு ஏன்னா பயோ ல்ல
அது எப்டிக்கா அவ்ளோ சீக்கிரோ எத்தினியோ போராங்க உங்கள மட்டும்மாக்கா கவுத்து உள்ள போட்ருவா தண்ணிக்குள்ள
இருந்தாலு நம்ம நேரோ நமக்கு நீச்சலு தெரியாது ஒண்ணு தெரியாது கீழே விழுந்துட்டன்னா யாரு காப்பாத்துறது
அவ்ளோ வுட்ருவாங்களா உங்கள சுத்திக்குதாங்கா அவ்ளோ வுட்ருவாங்களா அப்டியே தப் சசப் போஸ் உழுந்துட்டீங்னாகூட உட்ருவாங்களா
நம்ம மேல காண்டா இருக்றவங்க என்ன செய்வாங்க போய் தொலையிட்டுனு உட்ருவாங்க
ரைட்டு ரைட்டுக்கா அந்த மா அந்த மாரி ஆளுங்க கூட வெச்சுக் கூடாதுக்கா
ஆமா நம்ம பாக்குறதே மொறை க்கிற மாரிதா இருக்கோ நீ என்ன மொறச்சில போய் சாவு போ அப்டின் சொல்ட்டு போற ஆளு இருந்தா என்ன பண்றது
கண்டிப்பாகா
அப்றோ பாத்தீங்ன்னா நாங்க குற்றாலத்துலேயே ஒரு அஞ்சு ஆறு நாள் போல ஸ்டே பண்ணிட்டோ
ம்
அப்பறோ ஈவினிங் போறது எதாவ்து பர்ச்சேஸ் பண்றது கடையில சாப்பட்றது குற்றாலத்துல பாத்தீங்ன்னா ஃபேமஸ் இந்த பொரோட்டாவு அந்த கோழிக்கறியு சொல்லுவாங்க அது நல்லாருக்கோ அங்க சாப்பாடு
பரோட்டானா இந்த பன் பரோட்டாவா கா சின்ன சின்னசா இர்க்குமே அதுவா இல்ல
சின்னதா இருக்கும்ல ஒரு பரோ
அ ம் பன்
அந்த பரோட்டா ஆமா அதுவு அந்த கோழி கறியுதா ஃபேமஸ் அது போய் சாப்ட்டோ அப்பறோ அங்க ஒரு கோவில் இருக்கு கைலாசநாதர் கோவில்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு போவோ ஒரு நாளு அப்பற பர்சேசிங்கு போவோ ஒரு நாளு
சி சிவன் கைலாசம்னா அது சிவனா கா சிவன்
குற்றாலநாதர் நா கைலாசநாதர்னு மாத்தி சொல்ட்டனா
ஆ போ
ஆஹ் குற்றாலனாதர் ஆ ஆமா குற்றாலநாதர் அந்த த அந்த ஊர்ல இருக்கிறத்னால அந்த சாமி பேரு போல அந்த கோவிலுக்கு போவோ அப்றொ பாத்திங்கனா வர வழ்ல இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு கோவில் இருக்கு அங்க போகனூ
ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பால்கோவா வாங்குனீங்ளா
ஆ வாங்குனோ அது இல்லாம எப்டி அங்க பொயிட்டே சா
ஆ
அப்றொ பாத்திங்னா வீட்டுக்கு வரதாதா ப்ளானு திடீர்னு கொடைக்கானலா மாறிடுச்சி அந்த ப்ளானே
அப்டியே ஸ்ரீவலிபு கொடைக்கானலா
ஆ ஆமா ஶ்ரீ நாங்க இது குற்றாலொல்லா பொய்ட்டு ஸ்ரீவிலீபுத்தூர்லா வந்து ட்டு அதுக்கப்றதா நாங்க பிளானே பண்ணோ கொடைக்கானலு போவோ அப்டின்ட்டு உ அங்க பொய்ட்டு ஒரு மூணு நாள் வரைக்கு தங்கி இருந்தோ ஆமா ஆமா ஃபேமிலியோடனா எனா எங்க அக்கா ஃபேம்லியோட நானு போனே ஓசில அவ்ளொதா
ஓசில‌ போனிங்ளா ஓகே ஓக் கேகா
நம்ம ட்ரிப் எல்லாமே ஓசில போறதுதா காசில்ல கூட்டிட்டு போறதுனா கூட்டிட்டு போ இல்லனா விட்ரு
வெங்காயொ அப்டி ஒய் ஓசில கெடைக்கத் தாங்க நல்லாக்கு டெதுமே
நல்லாருக்கு ஆமா அது மாரி அக்கா பசங்களா ஏதாவ்து சாப்ட்டுச்சுங்னா அதுங்கள்டெந்து நம்ம புடுங்கி சாப்டுக்லா நம்ம வாங்கி சாப்டொனா நம்ம கை காஸ் போட்டு வாங்கி சாப்புட்னு
ஆஹ்
ஆ டைம் முடிஞ்சிர்சி வேற ஒரு கால்ல பாப்
ஓகே கா தேங்க் யூ கா
தேங்க்யூ